மாலை வணக்கம் தோழி
எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கேங்க தோழி நீங்க எப்டி
நல்லா இருக்கோ பழைய மதியானம் சாப்பாடுல்லாம் சாப்ட்டீங்களா சாப்பட்டேன் தோழி நீங்க சாப்ட்டீங்களா என்ன சாப்ட்டீங்க தோழி நான் வந்து இன்னைக்கு ரசம் சாதம் சாப்ட்டேன் அட
ஓ சரி சரி
நீங்க என்ன சாப்ட்டீங்க
நான் சாம்பார் ரசம்
ம் சரி சரி அப்பளம் பொரியல் அது எதுவும் சாப்ட மாட்ட இன்னா
ஊருகாய் தான் தோழி அவரக்கா பொரியல் ஊருகாய்
சரி சரி தோழி இப்போ முக்கியமா வந்து கொஞ்சம் சில நாட்கள்ல வந்து படங்கள் வந்து இதாயிருந்துச்சுல்ல அதுல எந்த படம் பாத்தீங்க தோழி
நான் இப்ப ரீசென்டா பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி நைன் படம் பார்த்தேங்க தோழி அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கதாநாயகி கதா நாயகன் இருப்பாங்க தோழி அவனுக்கு வந்ட்டு வாழ்க்கையில என்ன அவனோட லட்சியம்னே அவனுக்கு தெரியாது தோழி ஆ இது கதாநாயகி வந்துதான் அவனுக்கு இதுதான் இதுதான் உன்னோட வாழ்க்க
ம்
உன் வாழ்க்க வந்து இப்படி இருக்கணு
ஆ அவங்க வந்து காட்டி கொடுக்குறாங்க
காட்டி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் கதாநாயகி வந்து கதாநாயகனுக்கு காட்டி கொடுக்குறாங்க ஆ அதுக்கப்புற அதுக்கப்புறம் தான் அவனுக்கு வந்து வாழ்க்கை என்ன இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அத நோக்கி போயிட்டு இருப்பான் ரெண்டு பேர் வந்து பிரிஞ்சிருவாங்க அவ வந்ட்டு அவளோட லட்சியத்தை நோக்கி போயிட்டு இருப்பான் இவங்க இவனோட லட்சியத்தை நோக்கி போயிட்டு இருப்பான்
சரி
அப்புறம் லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கே கதாநாயகியோட அம்மாவே வந்து கதாநாயகன பார்ப்பாங்க அவன் வந்து ஆஸ் மருத்துவமனைல இருப்பா பாத்துட்டு எ பொண்ணு வன்ட்டு என காப்பாத் தூனு சொல்லிட்டு அழுகுறா நீங்க வந்து பேஸ் ச முடியுமா அப்டின் சொல்லி கேப்பாங்க ஆமா கதாநாயகன் கிட்ட கேப்பாங்க அவன் அவனாலயு அவள மறக்க முடியாது இவனாலயு அவன மறக் க முடியாது ரெண்டு பேரு அந்த தி அந்த லவ்லயே தா இருப்பாங்க ஆனா பிரிஞ்சுதா இருப் பாங்க
அ காதல்ல இருந்து பிரிஞ்சு சரிங்க
கதாநாயகரோட அப்பா வந்து அவங்கள சின்ன வயசுலேயே விட்டுட்டு போய் பாங்க விட்டுட்டு போயி ஒரு அ ஓ வேற ஊர்ல இருக்காங்க
ஓ எறந்து போல வேற ஒரு ஊர்ல இருக்காங்க
பண்ணிட்டு இருக்காங்க
சரி இவங்களு அவுங்க அம்மா மட்று வசுச்சு வருவாங்களா
இவங்க வன்ட்டு ஐ ஏ எஸ்காக படுச்சுட்டு இருப்பாங்க அதுக்கா கதாநாய்கி அதுக்காக டெல்லி போயி படுச்சுட் இருப்பாங்க கதாநாயகன் வந்து இங்க அவுங்க ஊர்ல இருப்பாங்க கதாநாயகன் என்ன இப் இப்டி அவுங்க அம்மா வந்து சொன்னோன்னே கதாநாய்கன் வந்து அவுங்க அப்பாவயே தேடி கண்டுபுடுச்சு கூப்டு வந்துருவாங்க
ஆ
கூப்டு வந்து லாஸ்டு சீன்ல கதாநாய்கிய கதாநாயிகியோட அப்பா கதாநாயிகிய பாத்துட்டு அவுங்க அப்பாவ கொண்டு வந்து விட்டுருவாங்க இவன் தனியா நிப்
ஓ சர் சரி
அ அதுக்கப்றோ தா அவுங்க ரெண்டு பேரு
ஒண்ணு சேந்தர்றது ஆ கதா நா வந்து இந்த இந்த கருப்பன் படொ இருக்குல அது பாத்தே இந்த ஹபீபீன் ஒன்னு வந் வந்துருக்குல
அது நா பாக்ல கருப்பு வேணா பாத்தேங்
ரொம்ப நல்லா இருக்கு அது பழைய காலத்து கிராமங் கள்ல உள்ள கடைக இந்த பள்ளிகூடதுக்கு போறது தண்ணி வாய்கால்
அப்டிங்ளாக தோழி
அந்த மாரி கதைகள் வந்து நல்லா பச்ச பச்சயான காட்சிகள் கிரீனரியா இருக்குல அந்த மாரி அந்த மாரி உள்ள கதைகள் என்ன எனக் க அமரன் படம் ரொம்ப பிடிக்கு என்ன சிவகார்த்தி எண்டு ஏ நா ரொம்பொ நல்லா நடிச்சுருபாங்களா அருமயா இருக் கு ஏனா
அப்றொ அதுக்கப்றொ நா மொ படம் பாத்தது வந்து லவ் மேரேஜ்னு ஒரு படம் பாத்தேங் தோழி
ஆ
அது நீங்க பாத்டீங்களா
லவ் மேரேஜா
ஆ விக்ரம் பிரபு நடிச்சது
இல்லயே நா அத பாக்லீங்ளே நான் வந்து யூத் படம் பாத் த அது இங்க வா படுத்துக்லா அவ்ளோ ஆர்வமா போறது இல்லைங்க தோழி
அப்டி நா போக முடியலனாலு‌ நானே டௌன்லோட் பண்ணி பாக் க்ரேங் தோழி ஆமாங் தோழி ஆ லவ்மேச்சு கத எப்டினா ஆ ஹீரோ ப்ப கதாநாயகன் முப்பு முப்பத்தி மூணு வயசாயிரும் அது வந்து கல்யாணமே ஆகாது பொண் பார்த்துட்டே இருப்பாங்க இருவத்தஞ்சு வயசுல அவங்க அப்பா காட்ன பொண்ணல்லா வேணா வேணனு சொல்லிருவாங்க இப்ப லாஸ்டா முப்பத்தி மூணு வயசுலதான் பொண்ணு பாத் வேறங் போவாங்க அவங்க ஊர்ல வந்து பொண்ணு கிடைக்காதுன்னு சொல்ட்டு ன்னேரூ ஊர்ல போய் பொண்ணூ பாப்பாங்க அதுவூம் ஒத் ஓகே ஐ நோ ஆனா கதாநாயகி பாத்தீங்கன்னா வேற ஒருத்தங்கள லவ் பண்ணுவாங்க லவ் பண்ணிட்டு அந்த லவ்ல தல் ப்பாங்க அவங்க அப்பா அம்மா கிட்டயூ சொல்லிருவாங்க ஆனா அவங்க அப்பா அம்மா வந்து ஒ ஒத்துக்க மாட்டாங்க ஆ வேற ரீசன்னால ஆ ஒத்துக்க மாட்டாங்க அதனால வேற எப்டியே இப்டியே விட்டா சரி வராதுன்னு சொல்லிட்டு வேற மாப்ளய பாக்கறதுக்கு கதா நாயகன பாத்துருவாங்க
ஆ அதே கல்யா நாயகனா
ஆ அவுங்க ஊ க்கு வருவாங்க ங்க அப்பறம் பாத்தீங்கனா அவுங்க ஒரு ஓட்ட பஸ்ல தா வருவாங்க இவுங்க பாத் பொண்ணலா அ எல்லாரு வருவாங்க அவங்க குடும்பத்தினர் இவங்க குடும்பம் எல்லாருமே வந்து வீட்டுலதா இருப்பாங்க முடுச்சிட்டு திருப்பி கெளம்பும்போது பார்த்தீங்கன்னா அந்த பஸூ வந்து பஞ்சர் ஆயிடு
ஆ
அ அதனால நைட்டு இரவு நேரம் இங்கறதூனால அவுங்க போவ்மாட்டங்க தங்க அடுத்த நாள் போலா சொல்ட்டு அங்கே தங்கியிருவாங்க அப்புறம் அவங்க ரெண்டு பேர் புரிஞ்சுக்கிறது வந்து கொஞ்சே நேரம் கெடைக்குது
உம் ஒன்னா சேர்ந்து அவங்களுடைய மனசுக்கள புரிஞ்சுக்கிறதுக்கு
ஆ தா கொஞ் நேரம் கழிச்சிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த நாளும் கொஞ் ச வந்து ரிப்பேர் ஆயிரு அதனால கொஞ்ச நாள் வந்டு அவங்க ஊர்லயேதா இருப்பாங்க அவூங்க வீட்டுலயேதா இருக் ப்பாங்க கதாநாயகி வீட்லேதா இர்
ஆ குடும்பத்தினர் எல்லாருமா
எல்லாருமே அங்கதா இருப்பாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா கொரோனா லா க் டவுன் வந்துரு
ஆ அத வச்சு கத எழுதிருக்காங்க
ஆமா அது வந்தனால அவங்கனால வெளியவே போ முடியாது அந்த வீட்டுக்குள்ளேயே தா இருந்தகணு கதாநாயகி வீட்டுலேயே தா இருப்பாங்க அப்பதா அவனுக்கு தெரியும கதா நாயகியோட தங்கச்சி ஒரு தங்க இருக்காங்க அவங்க வன்ட்டு கதானகி போன் எடுத்துட்டு அ மாப்பிளைைக்கு வந்துட்டு கதாநாயகி மாரி மெசேஜ் பண்ணுவாங்க
ஆ
கதாநாயகனுக்கு தெரியாது போக போகதா தெரியு அப்புறம் போக போக பாத்தீங்கன்னா கதாநாயக் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்டின்ட் தெரிஞ்சிடு அதுக்கப்புற தா கண்டுபிடிப்பாங்க அவங்க தங்கிச்சி தா இதல்லா பண்ணது அப்படின்னு சொல்லி ஆ ஒரு நாள் பாத்தீங்கன்னா கதாநாயக வந்து ஓடி போயிருவாங்க அவங்களோ அவங்க காதலன் கூட
ஆ
ஓடி போனதுக்கு அப்புற தா தெரியு ஆ அந்த பொண்ணுக்கு வந்து இதுல விருப்பமே இல்லன் ஆ விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டு ஆமா விருப்பம் இல்ல அ அவங்க அப்பா அம்மாவு அந்த பொண்ண வந்து கண்டுக்கலாங்கறனால அந்த பொண்ணு வந்து ஓடி போயிரு அதுக்கப்பறம் மாப் மாப்பிளை வீடு் மாப்பிள வீடுக்கு பொண்ண வீடுக்கு சண்ட வந்துரு அப்புறம் வன அவங்க வெளிய போக ட்ரை பண்ணுவாங்க நா லாக்டவுன்னால வெளிய விட மாட்டாங்க மறுபடியு அவங்க அந்த வீடலே தங்கற தங்க வேண்டிய சு
சூச்சு சூழ்நிலைகள் ஆ
வரு அப்புற என்ன பண்ணுவா ஹி கதாநாயகன் வந்து கதா கதாநாயகியோட தங்கச்சியே லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க லவ் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் அதுக்கப்புற வந்து அவ வந்து மூணு வருஷ டை டைம் அ நேரம் கேப்பா அதுக்கு ஆ ஹ அ வேலக்கி போயி அவுங்க குடும்பத்த பாக்கணுன் சொல்ட்டு நெறைய கடன்ல்லா இருக்குன் சொல் மூணு வருஷோ டைம் கேப்பா அவ ஃபஸ்டு வந்து இவ யோசிப்பா அப்பறோ அவங்கல்லா கெளம்பி போ போகும்போது ஆ அவ நெனப்பாவே இருக்கு அப்றோ திரும்பி அவுங்க குடும்பத்துக் கூடல்லா சண்ட போட்டு மறுபடியு அந்த வீட்டுக்கே வந்துருவா
ஆ
நா ஏ நா மூணு வருஷோ காத்திருக்க ரெடி அப்டின் சொல்ட்டு ரெண்டு பேர் சேந்துருவாங்க இதா
இத்தா கத ரொம்ப அருமையாக இருக்கு தோழி
ம் நன்றி
சாயந்தரோ வந் து ஆ காஃபில்லா குடுச்சாச்சா
இல்லன் தோழி இனிமேல் தா வக்கனு நீங்க குடுஸ்டீங்களா நீங்க தா போடுவீங்ளா
ஆமாங்க தோழி நா தா ஏன்னா ஒரு அஞ்ஜர மணி ஆறு மணிக் டீ போட்ருவே
என்னென்ன தேநீர்லா போடுவீங்க தோழி நீங்க
என்ன தோழி
என்னன்ன தோ தேநீர்லா போடுவீங்க
தேநீர் வேனுன்னா வந்து நாங்க இஞ்சி போடுவோ டீல
ஆ
ஏனா பால நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுல இஞ்சி போட்டு தேவையான அளவு சக்கர அதுக்கப்பற வந்து இது சோம்பு போடுவ
செரிங் தோழி
இஞ்சி தட்டி போட்டு டீ தூள போட்டா ரொம்ப நல்லாருக்கு தோழி அந்த டீ ம மசாலா டீயலா போடுவோ பட்ட சின்ன துண்டு கிராம்பு ஆமா அது வந்து நம்மளுக்கு சளி இருந்தா அது வந்து எடுக் குங்க தோழி ஏனா அது வந்து
நா எப்பவுமே ஏலக்கா டீ தாங்க தோழி போடுவ
வெறு ஏலக்காய் மட்டு தட்டி போட்டு டீ தூள போட்டு எறக்விங்ளோ
ஆ ஆமாங் தோழி ஆ
செரி நா வந்து இந்த மாரி போடுவ ஏனா அது ல வந்து புதினா போடலா ஏன்னா அது ஆமா ரொம்ப நல்லாருக்கு தோழி ஏன்னா ஆமா தோழி ஏன்னா இது கருப்பு காப்பி போடுவாங்க தெரிமா ஆ அதுல வந்து என்ன போட்றோனா புதினா சின்னதுண்டு ஏன்னா இஞ்சி நெறைய தட்டி போட்டு காப்பி தூள் இருந்தா போடலா இல்லன்னா டீ தூளு போட்டுக்கலா நம்ம விருப்பம்தா தோழி செரிங்க தோழி கொடுத்த நேர முடிந்து விட்டது
செரிங் தோழி ஆ நன்றி தோழி